கேக்குதா
கேக்குது இவ்வளோ நேரோ என்ன என்ன திட்டிட்டு
ஆ இவ்ளோ நேரோல்லா ரொம்பதா சொல்லாத கொஞ்ச நேர தா
எவன்டி உனக்கு இப்பல்லா கூப்புறது
டி அன்னைக்கு வண்டில போம்போது கூப்பிட்டுன்னே இருந்தான்ல கூப்டுனே
யாருடி அது எங்கிருந்துதா உனக்கு மட்டு யாராச்சு இப்டி கூப்டுக்கிட்டே இருக்கானுங்ளோ ஆனா உங்க வீட்ல இருக்கும்போது என்னடி பண்ணுவ
வீட்ல இரு இல்ல இல்ல போனு ஏ கைல தான இருக்கு
ம்
அவ்ளவுதா
அப்ப கூட யாரு என்னெல்லா கேக்க மாட்டாங்ளா இல்ல அவங்க எடுத்து பேச மாட்டாங்ளா
ஏ கைக்குள்ள தா இருக்கு
ஓ கைக்குள்ள டி இப்ப
பன்லாமா
இது உங்க அத்தாட்ட
ம்
நீ இந்த உன்னோட தொலைபேசிய வந்துட்டு பத்தாயிர ரூவாய்க்கு வாங்குனீல்ல இதே மாரி ஒரு சூப்பரா அ க நன்றாக ஒரு எப்டி சொல்றது ஒரு நல்ல ஒரு போன் பத்தாயிர ரூவாய்க்கு உன்னோடதே உன்னோடதே
செகணன்டு தா கடைக்கு
உன்னோடதே கடைக்குமா
என்னோடதே கேட்டு பாக்குறே எங்க அபத்தாவோட ஃப்ரெண்டு தா அவரு அவர்ட்ட கேட்டு பாக்கற
ஆனா எங்க அண்ணா வந்துட்டு செ இதெல்லா வேண்டா செகணட்ண்டு எல்லா வேண்டா ஆ அதெல்லா சீக்கிரோ சார்ஜரு இதாயிடு
ஆமாடி சார்ஜ சார்ஜ் எறங்கிரு சீக்கிரோ அதுக்கப்பறமா வன்ட்டு இப்போ பாரு எனக்கு சவுண்ட் வைக்கிற பட்டன் போயிடுச்சு எனக்கு காலேஜ் போம்போது வேற வாங்கி தந்துருவாங்க இந்த லீவ்ல தா எனக்கு இது காலேஜ் போம்போது எனக்கு அக்டோபர்ல தா நா அப்ப எனக்கு வேற வாங்கி தருவாங்க
தட்டைகள் வீசுன
ஆ
நல்லா ஆங்கில வார்த்தைகள் பேசு என்ன அப்ப நீ வந்து கல்லூரி போம்போது வேற தொலைபேசி வாங்கிடுவ ஆனா உனக்குதா கல்லூரி போறக்கு நாட்டு நாட்கள் மாதங்கள் இருக்கிறதே
அதனாலதா அது வரைக்கி இது வச்சிருக்க
எனக்கு என்ன பண்றதுனே தெரில வீட்ல கேட்ட எங்க நா வந்துட்டு வாங்தர மாட்டே சொல்லிட்டா ஏன்னா எங்க அண்ண எனக்காக பண்ண செலவுகள் வந்து ட்டு கொஞ்சோ ஒ ஒப்பா அதிகம்
ம்
அதிகம்னா உச்சக்கட்ட அ அதிகோ கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்லே நா இன்னு ரொம்ப பீஸ் கட்டாமூச்சின அதியு பண்ணி எல்லாமே பண்ணிட்டா அ அதனால இப்ப அவன்ட்ட நம்மால கேட்க முடியாதுதா அம்மாதா வாங்கி தர போறாங்க நா வந்துட்டு ஒரு வெல கேட்ருக்கே பட் ஆனா கெடச்சா நல்லது நட கேட் ட நீங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இதுதா வச்சிருக்கே ஆல்றே எம் ஆ ஏற்கனவே பயன்படுத்துன கொண்ட வச்சிருக்கே
ம்
இதெல்லா சூப்பரா இருக்குல்ல ஈ என்னடி அத அதனால தா நா வந்து உங்கிட்ட கேக்லா அப்டின்னு
ஆனா வந்துட்டு சார்ஜ் சீக்ர எறங்கீரும்
ஆ ஐய எனக்கு ஒரு நாள் தாக்கு தாக்கு பிடிக்கணு ஒரு நாள் இல்ல ஒன்ற நாள் ஒரு நாள் தாக்கு பிடிச்சா கூடோ இரவு போட்டேன்னா அப்புற அடுத்த நாள் இரவு வரைக்கு இருக்கணு எனக்கு என்ன
கேக்கிறதா இல்லயா இப்டி பண்ணாத
ஏய் நீ பேசுறது கேக்க மாட்டிக்குது
இப்ப கேக்கிறதா
நீ பேசுறதுன்ட்டு ரொம்ப ஒடஞ்சு ஒடஞ்சு போகுது
இப்போ
ஆ இப்ப கேக்குது
ஆம்
நீதா பேச மாட்டிக்கிற நா பேசிட்டே இருக்க
நாலா பேசிகிட்தா இருக்கே
ஆ எனக்கு கேக்ல
அப்புறமா நா என்ன சொல்லிக் கொண்டுருந்தே
என்ன சொல்லிட்டு இருந்த
ஆ அது எதோ விட்டே என்ன ஒனக்கு என்ன இப்போ ஒனக் சுண்டலு பே க்கிறது வாங்க போணுமா எப்டி போறது எப்டி போறது என் வண்டி இருக்கு பதினஞ்சுலதா போவ் வு எ வண்டி ரெண்டு பேர் உக்காந்தா இழுக்காது பாலலா ஏறாது ப்ரூக்ஸ் எங்க போனு ஒனக்கு
அ இது போத்திஸ்
அது வரைக்கும் எல்லா என் வண்டி போகாது ரெண்டு பேர்லா உக்காந்தா போகவே போகாது
ப்ரூக்ஸ் வரைக்கு போச்சாமா
ப்ரூக்ஸ் அது எப்ப போனது நீ எப்ப பேசிட்டு இருக்க
ஓ அப்டியா விஷயோ ஆனா எனக்கு போன்
நம் வந்துட்டு எப்டி போறது ரெண்டு பேர் மட்டு போனா அதுக்கு ஏதாவது சொல்லு
அதே தா அதே தா அதனால நா ட்ட இந்த மாரி அப்ப நம்மட்ட ஒ இன்னு உன்னோட குட்டை நண்பர் பாங்கல உன்னுடன் ஒருத்தி இருப்பாள் அவள் அப் போ மருதாணி இவங்க ரெண்டு பேத்தையு சேத்துகுவாங்க
மருதாணியா
ஆ மருதாணி போடுவால்ல அவள ரெண்டு பேத்தையு கூப்டுவோ கூப்புட்டுட்டு வரமாட்ட அப்டி இப்டின்னு இந்த மருதாணி சொல்லுவா மருதாணிக்கு வேற மருதாணி போடனு அப்படி இப்படின்னு ஒரு பல்லாயிர காரணங்கள் சொல்லுவா அவ வரா என்ன என்னன் கேட்டுட்டு ஆனா நம்ம கூப்ட அவளையு கூப்டுட்டு நம்ம அப்பிள் தோழியு இர்பால்ல அப்பிள் தொலைபி அப்பிள் தொலைபேசிட்ருப்பால ஒருத்தி
ஆமா ஆமா
அவள் அதுக்கப்புறோ என்னுடன் ஒரு குட்டை தோழி இருப்பால்ல அவள் இவ்ளுங்க எல்லாத்தையு நம்ம எல்லாத்தையு கூப்பட்றோ ஒரு ஒதட்டுல ஒரு சாயத்த வாங்கறக்கு அவ எல்லாத்தையு கூப்ட போறோ இப்போ நா வாங்க போற அடி நாங்க போறோ அப்டி சு எல்லாத்தையு கூப்புட்றோ வர்றவழுங்க வர வரலன்னா ஒண்ணு பன் அதுக்காக ஒதட்டுல வாங்க போறத என்னால இது பண் நிறுத்த முடியாது நிறுத்தவு முடியாது தாமதமு படுத்த முடியாது
ம்
வர்றவழுங்க வர்ட்டு ஆனா நீங்கனு இல்ல
நா வருவ
ஆமா அப்ப நம்ம போலா ஆனா நம்ம எல்லாத்தையு கூப்புட்டு ஆனா ஜாலி
எப்டி போறது அதுதா ப்ரச்சன போறதெல்லாம் பிரச்சன இல்ல
நம்மதா பணக்காரங்களாச்சே ஆட்டோவே புடிச்சி போவோ நம்மட்ட இல்லாத காசா
ம் ம்
என்னென்ற
எங்கிட்ட இருந்து நா சொன்னன் இல்லா ஆயிரூபா என்கிட்ட இருந்தது அப்டியினு இப்ப எங்கிட்ட வந்துட்டு ஐநூரூவா ஆய்டுச்சு
ஐநூரூவா ஆயிருச்சி டி
என் ஆஹா ஐநூரூவா இல்ல நானூத்தி பதிமூன் ரூவா ஆச்சு
சிம் ஏ இப்டி பண்ற
ஏன் என்றால் அன்னைக்கி வந்துட்டு ஒரு என்னுடைய ந அட்டை மனிதன் ஒருத்தர் இருப்பான் அல்லவா ஆ அத் அவனுக்கு வந்துட்டு ரீசார்ஜ் முடித்து விட்டது என்று அவன் அந்த சாக்கை வச்சி எனக்கு கூப்பிடவே இல்லை
ம்
நான் என்ன செய்வேன் ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாளைக்கி ரெண்டர ஜி பி போட்டு விட்டு டு இப்ப நீ என்ட்ட பேசிட்டே இருக்கணும்
அ
அப்டின்னு பண்ணேன் அவனு பேசிட்டே இருந்தான் அதற்காக நானூரூவா போய்விட்டது
நான் ரம்ப பொய் இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்றால் இப்ப நா வந்து உன் இந்த குட்டை தோழி இருப்பால்ல காதலிக்கும் குட்டை தோழி
ஆமா
அவள் அவளிடம் ஒரு ஏழு கால் பேசியிருக்கே உன்னிடம் அன்னைக்கு நாலு கால் பேசுனே அப்போ பத்து பதினோரு காலு பதி உனக்கு எவ்ளோ கால் பாக்கி இருக்கு
எனக்கு இன்னும் இந்த கால் உடைய சேர்த்தி பதிமூன்று கால் இருக்கிறது
பதிமூன்று கால் இருக்கிறதா
ஆமா
எப்போ உனக்கு இதோட முடிவு நாள் அ ஏ உன்னோட வாய்ஸ் கேக்க மாட்டிக்குது உன்னோட குரல் போய்விட்டது உன்னோட கொரல் போய்விட்டது எப்ப உனக்கு இது முடியு சொல்ல அமைதியாக இருக்காதே ஏ அமைதியா இருக்காத
அமைதியாக தான் இருப்பேன்
எதுக்கு அமைதியாக இருப்ப இப்ப சம்பந்தமே இல்லாம
அப்படி
டக்குன்னு பயந்து விட்டேன் சொல்லு
ஆம் என்ன சொல்லிக்கொண்டிருந்தேன்
என்ன சொல்லிக்கொண் ஆ இது கால்கள் கால்கள் ஏன் இப்படி அமைதியாக இருந்து என்ன சாவடிக்கிற தி ஹலோ என்ன எப்ப இது முடியு உன்னோட குட்டை தோழி வந்துட்டு என்ன வந்துட்டு இந்த ஒரு இதுல சொல்லி ஆ இது அ சேத்து கோங்கயு முடியு அப்டி சொல்லி சொல்லிருக்
எட்ட மாடாய்
ஆ
ஏன் நான் பேசுவதை நீ கேட்கவே மாட்டேங்கிறாய்
ஏ ஆல் நீ பேசுறதே கேக்க மாட்டேங்குது நீ பேசுறதுப் ஒரு ஒரு சைபர் புள்ளி ஒன்னு அளவுக்கு கூட கேக்க மாட்டிக்குது நா அதனாலதா நம்ம நிறுத்த கூடாதுன் சொல்லிட்டு நா பாட்டுக்கு ஒலரிட்டே இருக்கே
நல்லது நல்லது நல்லது இந்த அ அறையில் எனக்கு அது கடைக்க மாட்டேங்குது என்று நனைக்கிறேன்
இந்த அறையில் அது கடைக்க மட்டகுதுனல் வேற அறைக்கு செல்லுடி
செரி டி தோழி செரி உணர்க்கு வந்துட் டு கால் வந்தது என்றால் நீ எனக்கு கூப்பிடணும் சரியா
ஆ
உம் ம் ம் நீ வந்துட்டு என்னுடைய என் அ ஆறு கால் ஏழு கால் வரை என்னுடன் நீ பேச வேண்டும்
ஆ சரி சரி உன்னுடன் குட்டை தோழி என்னை சேர்க்க சொல்லியிருக்கிறாள் ஆனால் இப்ப என்ன சந்தேகம் என்றால்
குரூப்பில் உன்னுடைய பேரும் உன்னுடைய தொலைபேசியும் பார்த்தேன் அ
இது ஏன் இப்படி ஒரு அவசரம் இப்போ இத நா ஒரு புது நம்பர் மாத்தினதுக்கு பின்பு இத பண்ணலாம்ல
அ
ஏன் இப்படி ஏங்கிட்ட கேக்கறக்கு முன்பே கோளாறு பண்றீங்க ஹலோ இத நீங்க எண்ட மறுடியும் உன் குரல் போய் விட்டது அதனால நான் பின்பும் தொட